ஹலோ
ஆஹ் சொல்லுமா
ஆஹ் கேக்குதா
கேக்குது கேக்குது
சொல்ல உள்ளம்ல றாங்க அத போப்பய் சொல்லிட்டு வந்தேன்
சரி சரிமா
துங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இரு
ஆஹ் ஹ் சரி சரி அடுத்த மாசம் வரும்போது வேணா அந்த சாமான் கழுவறது துணி துவைகறது வாங்கி வா இப்போ இருக்குது ஆஹ் இப்ப இருக்குது த்த மாச வர முதுல்ல வாங்குவ
ஒரு மாசத்துக்கு வருமா
இதுவும்னா ன்னா ஒரு நாலு நாள் தானே இருக்குது சாமான் கழுவுறது வேணாம் துணி துவைக்கிறது பாத்ரூம் கழுவுறது
ஓ வர போதா
ஆஹ் நீ அப்புறம் இல்ல நா தானியா கூட்டுனு போக வரும்போது வேணா வந்து வாங்கிக்கிறே அப்புறமா
சரி சரி கோகுல் சொன்ன போலம் போலாம் இருமா போல போல அப்படினா பாக்கலா எப்போ சொல்றாங்கன்னு தெரியல
பாத்த வாங்க
இங்க வீட்டு பின்னாடி ஒரு அங்கிள் போன் பண்ணாரு இங்க வீட்டு எதிர்க ஒரு இது இருக்குல்ல சர்ச்சு
உம்
அங்க வந்து வி பி எஸ் வந்து ஒன்னாம் தேதியில இருந்தா இது மாதிரி பாப்பாவ அனுப்பி வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்ணாரு இல்ல இல்லங்க இது மாதிரி ஊருக்கு போயிருக்கா வந்ததும் வேணாம் நா அனுப்பி வைக்கிற அப்படின்னு சொன்னாரு அப்புறம் கண்டிப்பர்ல இருக்கற அந்த சர்ச்சல வந்து வந்து இணையில இருந்து ஆரம்பிக்கிறாங்களாம் நேத்து நைட்ட விட்டுட்ட சொல்லி அனுப்பிக்கிறாங்க இல்ல அது மாதிரி ஊருக்கு போயிட்டு இருக்கிறா ஆஹ் வந்ததுக்கு அப்புறம் வேனா கூட்டன்னு வர இது வெயிலுக்கு முன்னாடியே முச்சில்லனு சொல்லிட்டு சீக்கிரமா ஆரம்பிச்சட்டாங்களா
ஆமா கத்திரி தொடங்குதுன்னு சொல்றாங்க அததுனால சீக்கிரம் தொடங்கறாங்க எல்லா சர்ச்சலயும்
ஆமா
ஓ இங்கய மீன அ நயட்டு எங்க நா போ நந்துச்ச சர்ச்ல கூட தொடங்க போறாங்கோ இது முடிஞ்சுதா அங்க சொல்றேன் நானு அங்க எவ்வளவு தூரம் அங்க இருந்தும் போவங்க இதுங்க ஜோசப் தெருக்கு இங்க பொறத்துக்கே இது கொண்ணதுங்க ஜோசப் தெரு யார் ம் தெரியாது இடத்துல
டெய்லி த் இங்கன்னா பசங்களுக்கு தெரியும் கூட்டுனு போயிட்டு கூட்டினு வந்துருவாங்க அவ்வளவு தூரம் எல்லாம் தெரியாது
உம் சரி சரி சரி நா ஒண்ணும் சொல்ல சரி சரி இங்க போறாங்க முடியட்டும் அப்படின்ட்டு சொன்னே
உம் உம் உம் நீவனா சாயந்திரம்மா சாயந்திரமா பார்க்கு கூட்டுனு போறதுக்கு முன்னாடி ஒரு முற போயிட்டு அங்க காமிச்சுட்டு வந்துரு இல்லன்னா அதுக்கு வேற எதனா சொல்லுவாங்க
நான் ஆஹ அது அவங்களும் எத்தின் போட்டாங்க அவங்க நாத்த நேர நாளோட கூப்பிச்சுக்கஹ நான் வரமாட்டேன் வரமாட்டேன் அப்படிங்கூது
அதுக்கு அங்க அதுக்கு இங்க பசங்களாம் இருக்கோ ஜாலியா இருக்குது போல புடிக்கல போல
அது அவங்களுக்கு புரிய மாட்டேந்த என்ன பண்றது
சரி சரி
ம்
பசங்க ஒரே சத்தம் போட்டுன்னுங்கிறாங்க போலேயே
இல்ல இல்ல அது வெளியே
வெளியே வா எதிர்விட்ட அந்த ஆயங்க கூட சொல்லிட்டே ஒரு வெளியே இருக்குமனு பார்த்தே இல்ல சரி நான்னு கிளம்பிட்டே
ம் ஒரு நாடகம் பாரத்துன்னு உக்கானனு இருக்கும் ஒரு மணிச்சுன்னா உள்ள போயிடும்
ஆஹ் ஆஹ் பின்னாடி குடுப்பயீச் சொல்லவே இல்ல டைம் ஆயிச்சா எங்க ட்ரெயின் விட் ட்டுற போறோன்னு
நான் நானே கேக்குலான் நெனச்சிருந்தே இங்கேயே மணி ரெண்டே முக்காகு மேல ஆயிச்சு எப்டி போய் ட்ரெயின் புச்சி போய் போயிருப்பீங்கோன் யோஸ்த்த நானு
இல்ல இல்ல இங்க போயிட்டோமா அஞ்சு நிமிஷத்துல ஜீவா ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டோ ரெண்டு அம்பத்தி அஞ்சிக் ஒரு ட்ரெயின் வண்ச்சு ஏறி ஒரு பத்து நிமிஷத்துலப் போயிட்டோ மூணு பத்துக்குல்லா போய் எறங்கி ட்டோ சென்ட்ரல்ல ஆ இந்து போயிட்டு மூனே காலுக் க்கு மூணு இருவதுக்குள்ளயே ட்ரெயின்ல போய் உக்காண்டோ
அவுஸ் அவுசுரமா போயிருப்பீங்கிளே
பேகு எதுனா இருந்ததா கஷ்டமா இருக்கு அவுரு பேகு மாட்டிகினாரு கையில ஒரு பேகு எத்துக்குனாரு நா தம்பிய தூக்கின்னு அப்டியே நடந்து போயிட்டோ அவ்ளோ ஜனலால்ல ஏற முடியாது அளவுக்குல்லா இல்ல நா போன உக்காருத்துக்கு எடம் குடு த்தாங்கோ உக்காந்துட்டே அப்புறோ சோழிங்கர் வந்தது ஒரு நாலு பேர் எழுந்தாங்க அவ்வுடனே அவுரு வந்து உக்காண்டாரு
சேர் சேரி இங்கே திக்ட்டு எடுத்துகினிங்குளா
ஆமா இங்க நம்ம ஜீவாலியே எத்துக்குணும் டிக்கேட்டு
சேர் சேரி
அங்க இருந்து பஸ்சு புச்சி வளிமலர் ரோடு வண்டோ அங்க இருந்து தெரிஞ்ச ஆட் ட்டோ ஒன்னு வன்சு அதுல நூறு ரூபா தா வாங்குனாங்க வீட் இங்க வரைக்கு
ம் பரவால்ல நைட்டுக் பஸ்சுக்கு நின்னுனாலு மணி ஏழு மணி போயிருப்பீங்க வீட்டுக்கு
பாத்தே பாத்தா ஏ ஏழு மணிக்கு தான் எப்டியோ பஸ் ஓர் அவுள் நேர இவுன வெச்சு நிக்க முடியாதே ஒரு ஒர் மண் நேரோ அதுனால ஆட் டோ வந்துச்சு பாத்தா அதுல ஏறி வண்டோ ஆறு இருவதுக்கே வண்டோ வீட்டுக்கு
ஆமா ஆமா சேரி சேரி மணிக பேசவே மாட்டந்தே ஃபோன் போட்டுனா பேசலாமானு யோசனை ஆகுது எனக்கு நியாய வேற கேக்குறானே உம் நா பே பேச மட்டதான எனக்கே புரியல என்னானு
கொழந்தைக்கு நல்லாதானே இருக்குது
அன்னைக்கி முந்தா நாள் கேட்டனம்மா அத டாக்டர் திங்கம பா சொல்லிக்கிறாங்கோ அப்டின்ன சனிய நாய்ட்டிகழமை கேட்டதுக்கு நாளைக்கி போய் டாக்டர் பாக்கணும்னு சொன்னா நே சேரி நம்ம இதுவா இருக்கு கேக்கல நேத்து போச்சு பாரு கெளம்பி நாங்க இருக்கு போது ஆஸ்பித்திரி தா போய் வந்திருக்கு போல இருக்கு சரி கேகலானு சார்
இவரு இவரு கேட் ட்டாரு உம் கிளம்புறானு மணிக்கு சொல்லிட் டியா போட புரிய கேட்டாரு அப்டின்னு இல்ல அது பேசவே மாட்டது நா எதுவு சொல்லல அப்டின்னு ஏ என்ன ஆச்சு அப்டின்னு கேட்டாரு தெரல வந்த அப்போ எப்டி இருக்கா எப்போ வந்தன்னு கேட்டுச்சு அதோட எதுவுமே பேசவே இல்ல நா வெளியவே உக்கானு இருந்தா கூட எதுவுமே கண்டுக்காம அது மட்டு எழுச்சு போயிடுச்சு அதனால நானு எதுவு பேசல நா போய் சொல்ல மாட்டே அப்டின்னு சொல்லிட்டே இவர் கிட்ட
என்னனே தெரியல கம்முனு அப்படிய கம்முனு போறாங்க நைட்ல வந்தனாலு போய் திரும்பி பாப்பான் சாப்பிட்டயாமான்னு கேட்பா சாப்பிட்டேன்டா சாப்பிடனன்டான்னு எதுவுமே கேட்க மாட்டேன்றா போகும் போது வரும்போது பாப்பா எதுனா கேட்டுட்டு போவா கொல்லுவா ஒண்ணுமே கேட்க மாட்டேறா செய்ய மாட்டேன்றா என்னானு நம்ம நெனைச்சிக்கிது
நீ என்ன பத்தி கேக்க நீ என்ன பத்தி கேக்காத உன்கிட்ட ஏ பேசலா அப்டின்னு மட் டிங் கேளு
உன்னப் பத்தி கேக் போறதுல பஸ்ட்ட் கொழந்தைக்கு என்னாடா டாக்டர் பாக்கணும்னு சொன்னயா என்னாடா எப்டிக்குதுன்னு கேட்டு ஏன்டா பொண்ணு வந்தோட பேச மாட்டேங்கறயே என்னடா சொல்லிட்டு கேக்கலறான் உன்னனை பத்தி கேக்க போதுல அவனா சொன்னன தா பதில் பேசுவே கொழந்தையை பத்தி கேட்டுட்டு அதுக்கப்புற தா சரி கேக்கல அப்டின்னு நெனச்சிட்டிருகறே
செரி சார்
ஒண்ணும் நீ மனசுல வச்சிக்கக்க இருந்தா என்னன்னு நெனைக்கறது நம்ப
ஆமா
ஒரு ஒரு பக்கம் இப்டி ஒரு யோசன இன்னை காசுக்கு திட்டனாலே உங்க அம்மாட்ட பேசுனா சலுகைன குடுக்கணும்னு நெனைச்சிக்கக்கணே இது பண்றன் இப்ப கேட்டாலு பேசுனா கொண்டாலு கேப்பா காசுகுத இருக்குதுருடா கொல்கிறானு சொல்லுவ
உம் உம்
அதுக்கு எதனா பயந்துக்குன்னு பேச மாடறான்னா நா ஒருவேளை நா பேச மாடறேன் நீயன் பேசுறனு ஏனா சண்டை வலிச்சாளா என்னாக் கதன்னு புரியல
கேட்டு பாரு என்னானு
அதுதா செரி நீ பேசிட்டு பிறகு பேசலா அப்டின்னு நெனச்சு நானு
செரி செரி
எப்பவூ அது மாரி இருக்க மாட்டா செரி ஏ அவ அப்டி இருக்குறா நம்ளுக் புரீலே நம்ப கேக்காம இருந்தா பரவால அப்பப்ப கொழந்தைகள பத்தி கேட்டுந்தாருக்கிறே நானு
ம் ம் வந்துச்சுன்னா இல்லன்னா ஃபோன் பண்ணி அப்றமாக்
வந்தாலுமா ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டா ஃபோன் பண்ணிதா கேக்கணூ ஒன்னு ரெண்டு வார்த்த பேசிட்டு போயிடுவா நின்னு பேச மாட்டாமா ஆ நா கேக்றதுக் மட்டூ ஒன்னு ரெ ந்து சொல்லிட்டு போயிடுவா டக்கு டக்குன்னு
சேரி சேரி செரி சாப்பாடுலா செஞ்சுட்டீங்ளா ஆ என்னா செஞ்சீங்க
என்னா செஞ்சாங்கன்னு தெர்ல மேல செய்றாங்க நீ என்ன செஞ்ச
நானிப்பதா அரிசி ஊற வச்சிருக்கே கார குழம்புதா எதுனா வெக்கணூ
தோசையே பன்னெண்ட் மணிக்கிதா வந்துச்சு சாப்பாடு எத்தினி மணிக்கி வரூன்னு தெர்ல
அவ்ளோ லேட்டா சாப்ட்டியா
பசி எட்த்துச்சு கொஞ்சோன்னு மாவுந்துச்சு ரெண்டு தோச சுட்டு சாப்ட்னுங்கிறே ஆ அப்பதா எப் த்துன்னு வந்துச்சு இல்லமா பசி எட்த்துக்கிச்சு அதா சுட்டுருந்தே சுட்டே
ம் ம்
சாப்னுந்தே
ம் ம்
னன்டு மணியாய்ச்சு பஸ் பேசுனமே நீயாது இருப்யா
ஆமா சேரி சேரி
சாப்பாடு எத்தினி மணிக்கு வரூன்னு தெர்ல
மூணு மணி ஆயிர் ரோ
என்ன பண்றது
சேரி சேரி
தாயாவூ பிஸ்கட் சாப்டாங்க பால் குடிச்டாங்க அன்னச்சி
அது அப்டிதாமா சொல்லூ அது திடீர்னு என்னால செரியா சாப் பிட்ல வச்சுக்கோயே யம்மா மயக்கமாருக்குது அப் அப்டின்ற மாரி சொல்லூ அது வெயில் காலோல செரியா தண்ணி குடிக்கலனா முந்தாநேத்து கூட அப்டிதா நைட்ரோஸ் செரியா சாப்பிட்ல ஊருக் கெளம்பர்த்துக்கு முன்னாடி நாளு மற்நா லே சீக்கிரோ எழுந்துகிச்சி மயக்கமா வருதுமா அப்டின்னு சொல்லுன்ச்சி அது அப்டிதா சாப்புடாது அப்புறுமா அது ரொம்ப டய டயாடா ஆயிடோ அதுனால குட்
செரி செரி செரி செரி இங்கிலாந்தா இருந்த அதுகுள்ள ஆகி டூக்குள்ளா களம்பி போயிச்சி
ஒ ஓ
உ உம்
செரி செரி
இல்லன்னா குத்திருப்பே
உம் உம்
திரிங்கேஸ் தானியா இருக்குதாமான்ச்சி இல்மா போயிச்சும்மா அவுனுங் கூட கிளம்பி அப்டின்னே எல்லாரோ போயிடுதா அது லேட் ட்டனு நடந்ச்சி போலக்குது
ஒ ஓ
ஆ அபி இருக்கும்போதே சட்னி அர்ச்சின் போச்சி எல்லாரோ தலை நிமிருவார் னா அது சுடாம்னு உட்டுக்கிது
சேரி செரி
நல்தா
செரிமா பாரு
உம் உம் சேர் செரி
சாப்டுங்கோ
ஆ சாப்டே
செரிமா
உம் ஆ செரி